நல்லா இருக்குக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கன் நல்லாரு
சாப்டீங்களா
ஆஹ் சாப்டே எங்கயே வெளியிலவலாம் போலையா
இல்லகா ணேத்து வேற வேலை விஷயமா போயிருந்தேன் அம்மா கூட தங்கச்சி கூட இப்போ இது நம்ம ஒரு இட அத விஷயமா
ஆஹஹ னேத்து தோழி எதிர் பாத்தேந்தோழி
ஆமா ரொம்ப நேத்து ஃபுல்லாவே அழச் சல் தோழி ரொம்ப இந்த
உம் உம் எங்க குடும்பத்துல சொல்லிருக்கேன் தோழி உங்கள பெருமையா
அப்டியா ரொம்ப ரொம்ப நன்றி தோழி
ஆமா அதே மாரி என் தங்கச்சியும் உங்க கிட்ட பேசுவா சொல்லுவா
பண்ணாங்க நம்பற வச்ச நான் போராடிக்கிட்டு இருந்தே தோழி அப்பறம் இந்த நம்பர் வாங்கி வாங்க நான் வச்சுக்கிட்டேன் அப்பறம் என்ன செய்யறது அப்படின்னுட்டு இன்க்கி நீங்க பேச னத்துக்கு அப்புறம்
உம் ஆமா என் தங்கச்சி கூட சொல்லுவா உங் ங்கிட்ட பேசுதுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு அவளும் சொல்லிட்டே இருப்பா எனக்கும் நெறைய
அதாவது பேசுறது பேசுறதா இருக்க கூடாது தோழியனா உங்க மனசுக்கும் வந்து சந்தோஷம் கிடைக்கணும் எனக்கும்ன்னு நா ஒரு இது கிடைக் அதுதான் பேச்சு ஏதோ ஒருத்தங்க ஒரு டாஸ்க் குடுத்துட்டாங்களே அப்படிங்கறத நம்ம ஏதோ ஒரு இது மாரி பண்ண கூடாது
கரெக்டா சொல்லீங்க தோழி இப்போ நம்மளுக்கு ஆமா
விஷயங்கள் பயன் படுதா அத பத்தி நம்ம பேசனா எல்லாருக்கும் அது போகணும் இல்லையா
ஆமா இப்ப நம்ம பேசுற விஷயம் இப்ப நம்ம சல்லிக்கான விஷயம் பேசுறோம் ரொம்ப இப்போ சாலியயிடுச் சி எந்த மாரி உணவு எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த மாரி எல்லாம் விஷயம் பேசும்போது அது கேட்கும் போது நெறய பேருக்கு அது உதவியா இருக் க்கும் அஹ அதே இந்த மாரி பாத்தீங்கன்னா இந்த நற் நறைய ரெமிடிஸ் நெறய ரெசிபிஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நெறைய பேருக்கு பயன்படும் அவங்களுக்கு கோல்டா அவங்களு க்கு ரொம்ப சாலியா இருக் க்கு இருமல் காய்ச்சல் அந்த மாரி இருக்கும் போது இந்த மாரி உணவுகள் எல்லாம் எடுத் அவங்களுக்கு ஸ் சரியாகும் ஒரு நாலு பேருக்கு பயன்படுத் க்ர மாரி நம்ம பேச
உம் ஆமாம் தோழி சிறுதானியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஹ் இந்த மில்லட்டுல நம்ம தோச எவ்ளோ வேணாலும் எடுத்துக்கலா ஆஹ அதாவது கருப் பொழுந்திருக் பருகுங்க அதுவும் ஆஹ் அப்பறம் வந்து ன் ன்த பச்சை பயிறு
ஆஹ் பச்சை பயிர் ரொம்ப நல்லது
ஆமா அது கருப்புஉளுந்து கொஞ்சமோ க பச்சை பயிறு ஒரு டம்ளர் ஆஹ் அது அரிசி அதாவது எந்த மாதிரி அரிசி வேனாலும் நீங்க போட்டுக்கலாம் தே இப்பதான் புது பு பு புதுசா அரிசி இருக்கே சத்துள்ள அரிசி போட்டுக்கிட்டாலு செரி இல்ல நம்ம நார்மலா இட்லிக்கு வேஸ் செய்றோம் பாத்தீங்களா அந்த அரிசிய போட்டுக்கிட்டாலும் செரி அது ஒரு டம்ளர் பச்சை பயிர் ஒரு டம்ளரு ஆஹ் கருப்புஉளுந்து
சரிங்க தோலி
மறைச்சு நல்லா ஆஹ் அப் கொண்ட கல்லையும் போட்டு நம்பளுக்கு புரோட்டீன் கிடைக் இது எல்லாமே
ஆமா ரொம்பரோ உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்
உம் மில்லட் தோசைன்ற நம்ம எடுத்துக்கலாம் எப் எப்போதுமே இட்லி தோசை ச்சு அந்த இதுல போனா அவுங்களுளக்குல்லாம் ஒரு இதாயிறுது அதாவது வீட்ல வந்த அவுங்களுக்கு செஞ்சதுயே செய்யறாங்க பார்
ஆமா ஒரே சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போயி
போர் அடிச்சிருன்ட்டு கடைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு நம்ம இந்த மாரி மில்லட்டுங்களை எடுத் தே ஆஹ் இது மாரி செய்யலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு கம்பு கேழ்வரகு ஆஹ் இதே மாரி அதிலயே லைட்டா அரிசிய போட்டு உளுந்து கொஞ்சூண்டு போட்டு வெந்தயம் போட்டு அரைச்சா அது ஒரு
உம் நல்லா இருக்குமா தோழி அது
எல்லாமே நான் சொல்றது எல்லாமே வந்து புரோட்டீன் கல
ஒடம்புக்கு நிறைய சத்து கொடுக்கும் அந்த மாதிரி உணவுதான்
ஹாஸ்பிட்டலுக்குல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல இதுல வந்து நெறைய நம்மளுக்கு கெடைக்குது அப்புறம் காலையில நீங்க வந்து நான் முன்னலாம் இட்லி தோச சப்பாத்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப எல்லாத்தையுமே வுட்டுட்டேன் அப்படியே வந்து ஆஹ் கொண்டக்கடல ஒரு கப்பு ஊற வச்சுட்டு அத சாப்பிட்டுக்கிறது அப்புறம் வந்து இந்த இது இருக்கு பாத்தீங்களா உம் ஆஹ் பட்டாணி அது அத ஊற வச்சு அத சாப்பிடுவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய அந் கேரட் சீவி போட்டு அது கடுகு உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சு வெங்காயத்த பொடிசா நறுக்கி அத போட்டு அ கேரட் சீவி விட்டு ஆ அப்புறம் என்ன என்னமோ உடனே அதெல்லாம் மாங்கா லைட்டா சீவி விட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படி நல்லா எண்ண எண்ணெயில வதக் கிட்டு இந்த வேக வச்ச கொண்டகடல இருக் ங்களா அத தூக்கி போட்டு ஆளுக்கு ஒரு சின்ன பவுல் அதுல சாப்பிட்டோம் ஏன்னா ஒடம்பு வெயிட்டு ஆமா வெயிட் போடுது அப்படிங்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா முட்ட எடுத்து இருக்கிறவங்க எடுத்துக்கிடட்டும் அது அவங்களுக்கு புடிச் செடு என்ன ஆஹ் நம்ம ரொம்ப வெயிட் போட வேணா அப்படின்ம்னா இத எடுத்துக்கலாம் என்ன நம்ம ஃப்ரோட்டீன் அதிகமா சேத்துக்கணுங்கறவங்க முட்ட சேலட் எடு துவாங்க
ஆமா ஆமா கரெக்ட் இப்போ நானும் நிறைய வெயிட் போட்டுடன் தோலி அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ பாப்பா பொறந்த அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல உஹம் சரிங்க தோலி உம் சரிங்க தோலி இது ஆப்ரேஷன் பண்ணி அது நிறைய இப்போ நம்ம வயிற்று கூட அது கட்ட முடில ல அப்படிய அந்த தேயில் எல்லாம் ஒரே வலி அத வயர் கூட கொஞ்சம் லைட்டா உப்பி வெயிட் கூட பத்து பத்து கிலோ ஏறிட்டன் என்னோட பண்றது எப்படி இந்த வெயிட் கம்மி பண்றதுனே தெரியல
உஹம் அது ஒண்ணும் இல் நம்ம டெய்லி லீயும் ஆறு மணிக்கு வாக்கிங் போனோம் தோலி நல்லா போயிட்டு வந்துட்டு போறக்கு முன்னாடியே நல்லா ஒரு டம்ளர் சுடுதண்ணிய குடி வச்சுட்டு இந்த வெந்தயம் சொன்னேன்ல்ல அத போடுங்க பச்சத்தண்ணியில கூட வெந்தயத்த முழுங்கிட்டு அப்ப அப்படியே ஒரு வாக் போயிட்டு வாங்க அஹ் போயிட்டு வந்த கையோடையே நீங்க என்ன பண்ணும் இந்த மாரி சுண்டல் பயிறு வகை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பயிர் வகை எடுத்துக்கோங்க அது தகுந்த மாரி மொதல்ல செஞ்சு தேங்கா மாங்கா வெங்காயம் எல்லாம் போட்டு ஆ சாப்பிட்டா அது நிறைய வந்துரும் ஒரு பவுல் ஃபுல்லா சாப் லாம் ஒரு நாளைக்கு பத்து பயிர் ங்களா அத வேக வச்சு
உம் உம் செரிங்க தோழி ஆஹ் பொண்ணு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இதெல்லாம்
ஆஹ் ஆமா அஹ் நீங்க இந்த மாரி டிஃப்ரெண்டா பண்ணி தரணும் பிள்ளைங்களுக்கு அதுதானே சாப்பறாங்க நம்ம அந்த காலத்துல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோ இப்பெல்லா அந்த மாதிரி கிடையாது அவங்க சொல்றத நம்ம டிஸ் செஞ்சுதான் ஆணும்
ஆமா கரெக்டா சொல்லுங்க இந்த தோசைய இதே பூரி இதே இடியாப்போ இட்லி குடுத்தா சாப்பிட மாட்டேங்குது இதுவே நம்ம ஒரு கொண்ட கடல இல்ல பட்டாணி இந்த மாதிரி ஆஹ் அது குடுப்பே
சாப்பிட விட்டு காலைல அத வுடா என்ன அப்ப கடல வாலப்பழம்
உம் ஆ அதெல்லாம் எடுத்துக்கிறேன் தோழி அது அதுல்லா சாப்படுறதுக்கு அதுக்கு பிரச்சனையே இல்ல இந்த சாப்ப சாப்பாடு இந்த தோச
எடுத்துக்க மாட்டாங்க ஐய்யோயோ அது நம் ஆமா நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க
அதுவே எனக்கு பெரும்பாடா இருக்கு எப்படிடா இவளுக்கு சாப்பிட வைக்கிறது வெரு இதுவே சாப்பிட்டுட்டு இருக்கா சாப்பிட்டா அது கூட இப்போ ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்டான்னு வச்சுக்கோ ங்க நாளைக்கு சாப்பிட மாட்டா நாளைக்கு வேற தரணும் மாத்தி ஆமா மாத்தி மாத்தி குடுக்கணும் ஒரே இது குடுத்தா
ஆமா ஆமா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க இந்த காலத் பிள்ளைங்களுக்கு நீங்க சாப் சாப்பாடு கொடுக்கறதுதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுக்கணும் தோச தோசையை வந்து தோசையா கொடுக்க கூடாது நான் ஒடம்பு சரியில்லாம என் பொண்ணு இருக்கும் போது அங்க மருத்துவமனை கூட்டிகிட்டு போனன் அங்க டாக்டர் கேட்டாரு நீங்க எப்படி தோசை ஊத்துவீங்கன்னு க க ஆனா ரவுண்டா அடியே ஊத்துவாங்கன்னா அப்படி ஊத்தக்க கூடாது கேரட் சீவி வச்சுக்கோங்க அதுல
சேரி
சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புள்ளையே பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க ஏ பி சி டினு சொல்லி உ பாத்துங்க உங்க பிள்ளைங்க ஏ பி சி சீனு எடுத்து அழகா சாப்பிட்டுருவாங்கு நாங்க நா அத இன்ன வரைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே என்ன ஆஹ் மெனக்கட்டு ஏ போடுவே தோழி அதுல போட்டு அ அப்புறம் பீ போடுறது அப்புறம் இந்த பொம்ம இருக்குல்ல டோரா புஜ்ஜி அத வரையுமே உட்காந்துக்கிட்டு ரவுண்டா வச்சு ரெண்டு கண்ணும் மு க்கு வாயன்னு வச்சு ஆஹ் அத அத கொழந்தைக்கு வச்சோனே அந்த காத பிக்கிறேன் கண்ண பிக்கிறேன்னு சொல்லி பிச்சு சாப்பிடுது அது ஹ நீ எதையோ பிச்சு தின்னு ஆக மொத்த எனக்கு வந்து வேல மு வேனுட்டு நா அந்த மாரி போயிறது
நல்லது நல்லது இந்த ஐ டியா நல்லாதான் இருக்கு நா இது டோரா எல்லாம் சமைச்சி ந குட்டி குட்டி தோச இந்த மாரி ஸ்மைலிங் எல்லா போட்டு குடு ட டோரா இந்த மாதிரி இல்ல பொம்ம எல்லாம் வரையில
டோரா வரைஞ்சு பாருங்க தோச தன்னால இறங்
அது இப்ப இருக்கிற பசங்க எங்க இந்த டோரா எல்லாம் பாக்குறாங்க டோரானா என்னானே தெரியல ஆமா இப்ப அப்போ எங்க காலத்துல எல்லாம் நான் டோரா புஜ்ஜி
போன தூக்கி வச்சுட்டு இப்ப இஷ்டத்துக்கு படம் பார்க்கவும் ஜோக்கு பாக்கவு இந்த மாதிரி போயிட்டாங்க நம்மல்லா பத்து வயசுல செய்யற வேலைய அவங்க இப்பயே செய்யறாங்க
ஐயோ நீங்க வேற நானே என்கிட்டயே அந்த டைம்ல போனே இல்ல எப்படி அது யூஸ் பண்ணவே தெர்ல எனக்கு இப்பதான் போன் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ண கத்துக்கிறோம் ஆனா இப் இப்ப இருக்கிற பசங்க ரெண்டு வயசுல இருந்து போன கொடுத்தா உட்கார வச்சுட்றாங்க
எங்க தோழி ஃப்ரீயா பேசுணோ அப்போதெல்லா பேசவே முடியாது நம்மளுக்கு நேர்ல போய் பேசிட்டு வருவோ வெனா
ஆமா ஒருவா காயின் இருந்துச்சு நான் பேசும்போது கூட
பேசிட்டு வருவோம் இப்ப போய் தடிக்கி விட்டா போனு அவங்க வளர்றது எந்திரிக்கிறது உட்கார்றது தூங்குறது இத இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனது மொத கொண்டு போட்டு வச்சிருக்கறாங்க டே ஒன் டே டூ அப்படின்னு போடுறாங்க டே ஒன் ஸ்கூல் டே டூ ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு அதோட லஞ்சு இதையும் மெனுவையும் போட்டு
ஆமா எல்லா போன் இப்ப ஸ்கூல்லயே எல்லாமே போன்ல தான் அப்டேட் பண்ணிட் றாங்க இப்ப ஹோம் ஒர்க் கொடுத்தா கூட போன்லயே குடுத்துட்றாங்க நிறைய அப்டேட் ஆயிருச்சு இப்போ ஃபோனு ஃபோனுன்னு ஆயிடுச்சு இப்ப பசங்க எல்லா இந்த லாக்டவுன்ல நெறைய ஃபோன் ல ஆன்லைன் கிளாஸஸு ஆ ஆன்லைன்ல பாடம் எடுக்கலா அப்டின்னு சொல்லி
ஆன்லைன் இது வந்துச்சு அப்படியே அதுலயே அடிட் ஆயிட்டா
ஆமா அது ரொம்ப ஈஸியாயிடுச்சு ஒரு நீ எழுதணுமா தட்டணுமா இருபது பசங்களா அ அம்பது பசங்கன்னா எல்லாருக்கு ஒரே ஷேர் ஆல் அப்டின் குடுத்து எல்லாருக்கு தட்டி வி ட்டறாங்க அது அவுங்களுக்கு ஈசியாயிடுச்சி இப்ப பசங்களு க்கு என்ன ஆயிடுச்சினா நம்ம ஹோம் ஒர்க் பண்றோ அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வாங்கி வாங்கி பாத்து இப்ப அவுங்களுக்கு பழகி போயிடுச்சு தோழி சேரிங்க தோழி நம்ம மீண்டும் பேசலா நன் றி வணக்கம்